ஆஹ் ஆஹ் வணக்கம்ப்பா நல்லா இருக்கீங்களா அஹ் என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஏதாவது போய் ஈவினிங் கூல் உஊத்து விட்டு வந்தோம்
ஓ திருவிழான்னு சொன்னீங்கல்ல கரெக்ட் கரெக்ட் அ திருவிழா
ஆஹ் நல்லா போச்சு கூழ் ஊத்திட்டு ஆஹ் அங்கயே அன்னதான மாதிரி சாப்பாடு குடுத்தாங்க வெஜிடபிள் ரைஸ் மற்றும் கேசரி கொடுத்தாங்க சாப்ட்டுட்டு வந்து வீட்டுக்கு எரிஞ்சு பூண்டு உறிச்சிட்டு பூ கட்டிட்டு எல்லாம் அம்மா தங்கச்சிங்க பசங்களா ன் பேசிட்டு இருக்காங்க
சேரி சேரி நல்லா என்ஜாய் பண்ணுங்க நாளைக்கு தான் ஆடு வெட்டுறீங்களா இல்ல
இல்லே இல்லே அது வாங்கிட்டு வந்துருவாங்க கோழி மட்டும் ஒண்ணு அருக்கலான்ட்டு அறுத்துட்டு வாங்கிட்டு ட்டன் வாங்கிட்டு வந்து
செஞ்சுடுவீங்க ஆஹ பிரியாணியா அதான் இஞ்சி பூண்டு அருத்துருக்கறீங்க சேரி சேரி இன்னைக்கு ஆமா இன்னைக்கு செவ்வா கிழம கூல் ஊத்துறீங்ன்னா நாளைக்கு பிரியாணி செஞ்சு சாப்படுவாங்க சரி சரி நல்லா இருக்கும் எங்கதான் இப்ப போன வாரம் தான் முடிஞ்சுரு திருவிழா சொன்னேன்னல நா நிறைய சூப்பராக இருந்துச்சுட்டு சொன்னேன்ன அந்த மாதிரி தான் உங்களுக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு முறை வருதுனால ரொம்ப ஸ்பெஷல் தானப்பா அது
ஆமா ஸ்பெஷல் தான் ஆனா நாங்கதா ஊர்ல இருந்தா அது கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டா இருக்கும். ஊர்ல இருந்து ஒரு ம் நூர் அடிக்கு மேல தள்ளி இரு ஊருதா ஏய் அது தனியா இந்த ஏரியாவுல இருக்குற எடத்துல நாங்க மட்டும் தான் திருவிழா செய்
அப்டிங்களா எத்தன குடும்பம் இருக்கு மொத்தம் உங்க ஏரியால
இருவது குடும்போ இருக்கும் ஆனா அந்த பக்கம் லேண்டு ஒரு நாலு வே கொல்லி இருக்கும் இந்த பக்கம் நாலு கொல்லி இருக்கும் எதிர்ல கொல்லி இருக்கும் அண் சென் டர்ல வீடுக்குது
ஓகே ஓகே அப்டிங்களா சேரி சேரி ஆஹ்ஹ இப்ப கொல்லில நீங்க உங்க நெ நெலத்துல கட்டியிருக்கறதுனால அதநெலத் லு காட்டியிருக்கர்துனால இப்ப உங்களுக்கு தனிமையா இருக்க மாரி இருக்
ஆமா அப்போ எயிட்டி சிக்ஸ்ல கட்ன அ ஓ ஆ அப்ப அப்போந்தே தனியா தா இருக்குறோ
ஆஹ் அப்பந்து தனியாதா இருக்கோ ஆனா எதிர்லல்லா வீடு இருக்கு ஆனா இங்க அந்த பக்க இருக்குறவங்கள்து லேண்டு அது சேல் பண்ண மாட்டாங்க இந்தாண்ட எங்க சித்தப்பா பெரியப்பா அவங்களோ சேல் பண்றதில்ல ஏ எதிர்லயு பெரியப்பா சித்தப் ப்பாங்க அதுனால அவுங்கெல்லா பசங்க இருக் அதாவது சேல் பண்ணாம அப்டியே வெச்சுட்டு இருக்காங்க அதனால வீட்டு இருக்காங்க
அப்டிங்களா அ அ ஹா
கொஞ்சோ தூர தூர தள்ளி வீடு இருக் க்கு ஆனா யாருக் கேட்டே அவ்ளோ என்னென்ன என்ன அவ்ளோ தா அ அ அ
தனியா இருக்கறதுனால உங்களுக்கு ஒரு அ பயமா இருக்குமேப்பா லைட்டு
இல்ல இது அ வசதி எல்லா இருக்கு ஒரு டெனட் இருக்காங்க குடுத் தனோ அம்மா விட்ருக்கா அப்பயே கூட ஆள் வேணுன் சொல்லி விட்டு ஒரு வாடைக்கு விட்ருக்
ஓகே ஓகே ஏன்னா அவுங்களு வயசு சாச்சு நீங்களு கல்யாணோ பண்ணி போய்ட்டீங்கிங்கலா இப்போ வயசான காலத்துல அவங்க தனிமையாவு இருக்க முட் டியாது ஏன்னா அந்த ஏஜ்ஜுக்கு வந்து ரொம்ப கஷ்டோ தனியா இருக்கறது அதனால ஒருத்தர் யார்னா பச துங்களோ இல்ல அவங்களுக் தெரிஞ்சவங்களோ கூட இருக்கறதுனால அவங்க கொஞ்ச நே
ஆ இந்திகாருதா இருக்காங்க ஆனா இப் ரெண்டு பசங்கருக்கு அ
அங்க பசங்க பயங்கர சவுண்ட் கேக்
அத ரெண்டு பொண்ணு ரெண்டு பைய குட்டி குட்டிஸ்ஸா இருக்கறாங்க எங் தங்கச்சிது ரெண்டு பசங்க அது ஒண்ணு வாடெய்ல இருக் ருக்குறோ ரெண்டு பசங்க
அ அ அ செரிங்க செரிங்க அ அ அ அ சூப்பர் சூப்பர் நாளக்கி பிரியாணி நானே ஜமாய்ங்க, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கி என்ன சாரீயா? சுடிதாரா? எல்லா கொழப் கோ ட்ரெஸ்ஸிங்லா போடுவீங்ள
அப்டியெல்லா இல்ல ஊர்ல தா போய் பாத்தா எல்லாமே போட் இருந்தாங்க
அப்டிங்ளா அ அ அ அ
ஏ இன்னு அந்த மாரி நாங்க செட் சாரீ எடுக்கவே இல்ல
ஓ அதாவது நாங்க வந்து ஊர் வந்து கிட்டத்தட்ட ஆயிர குடும்போ இருக்கு ஊர் கிட்ட கிட்ட கிட்டு கிட்டு வீடுங்க, பக்கத்து பக்கத்லயே வீடுங்க ஊரு எங்குளுது ஒரு ஆயிர ஃபேமிலி இருக்குங்க. ஆனா ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு ஒருத்தரு இப்ப நூறு பேரு ட்ரெஸ் எடுக்னா நூறு பேரு ஒரே மாரி இருக்கு டிஷர்ட் பசங்க
ஆ ஆ ஆ அதா அது ஊர்ல இருந்தா அதெல்லா நல்லா இருக்கு ஊர்ல்லயே இல்லயே
இப்ப அது ரொம்ப பேமஸ் சாயிடுச்சுப்பா எல்லாருமே ஒண்ணா ட்ரெஸ் போடறது எல்லா ஒரே மாரி சேரி கட்றது ஆ நல்லா வே இருக்கு அது அது பாக்கறதுக்கே சூப்பரா இருக்கு.
கூல் ஊத்த போம்போ தா பாத்தோ எல்லா யூனிஃபார்ம் மாரி சுத்தி ஒரு இருவது பேர் கட்டிட்டு இருந்தாங்க. அ ஹ ஏனா எல்லா புதுமுகமா இருக்காங்க நம்ம பேசி சே பேசுனாதா நம்மளு பழக்க ஆவு நாங்களே எப்பயோ ஒரு டைம் வர்றதுனால அ தெரியறதில்ல ஆனா நாங்க மூணு பேரே ஒரு இன்னயு நாங்க நாலு பேரு ஒரு செட்டா எடுத்து போட்டதே இல்ல.
அப்டிங்ளா ஆ ஆ அண்ணந் தம்பிலா யாரு இல்லீங்ளா?
ஆஹ்ஹா எல்லாமே நாலும் பொண்ணுங்ளே ம் ம் நாலு பொண்ணு ம்
பொட்ட பசங்க நாங் களு மூணு பேர் தா ஒரு அண்ணா நல்லா ஒரே மாரி தா கட்டுவோ சேரி அ போன டைம் நல்ல ஒரு ஒரே மாரி பிங்க்கு இந்த மாதிரி நேவி ப்ளூல ஒரு பார்டரு நல்லா இருந்துது மூணு திருவிழா ல ஒன்னா கட்டி ஒன்னதா கட்டி அன்னைக்கு எல்லா ஃபோட்டோ ஷூட்லயே இருப்பம் பாருங்க எங்க அம் மா பாவ நாங்க போனா வே சாரி ஒன்னா எடுக்குறது ட்ரெஸ் து ஒன்னா எடுக்கிறது இப்ப எங்க அக்கா பெரிய அக்கா வந்து நாலு சுடிதார்னா இருா நாலு பேருக்கு ஒன்னா தா எடுப்பா ஒரே ம கலர் வேரியேஷன் இருந்தா கூட ஒரே மாரி எடுப் ப்பா ஒன்னா போட்டு அது அன்னைக் அன்னைக் கு எல்லா போட்டோ எடுத்துன்னு அமக் கலமா இருக்கு போங்க அதுக்கு அப்பறந் தா வந்து அம்மா வந்து திட்டுவாங்க என்ன வர்றீங்க விளையாட்றீங்க ஜாலியா இருக்குறீங்க நா ஒருத்தி செஞ்சினுக்றனே ஒருத் தர்னா ஹெல்ப் பண்றீங்களான்னுவாங்க
ம்
அதுக்கு அப்பற நானா போயிட்டு இது பண்ணு எங்க அம்மாக்கு பாவம் ஆனா ஒரு நாங்க போயிட்டாவே கஷ் ஷ்டந்தாப்பா எங்க தங்கச்சி தா கொஞ்ச நல்லா ஒர்க் பண்ணுவா நானு கொஞ்சம் சோம்பேறி தா அங்க போட்ட போயிட்டா ரெஸ்ட் எடுக்கறக்த்தா போயிருவுனு எங்க அம்மாக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்ட அம்மா வீடுனாவே அதுக்குதா போ ஆ அம்மா வீடுனாவே அதுக்குதா ம் அத நைட் ஆனா இஞ்சி பூண்டு மெஹந்தி மெஹந்தி எல்லாம வச்சிக்றீங்களா நைட்
ஆ ஆ வச்சிருக்கோ
தி வச்சுனுப்போ பூ கட்டிடுவா எந்த தங்க ச்சி இஞ்சி பூண்டெல்லா எங்க அம்மா நைட் டு ஒக்காந்து மெதுவா செஞ்சுனுப்பாங்க நாலு கிலோ அஞ்சு கிலோ தா அப்போ செய்வோ அஞ் அஞ்சி கிலோ
அ ஆ
ரைஸ் தா போடுவோ அ ச சொந்தக்காரங்க எங்களுக்கு அவ்ளோ வா இல்ல அங்க அப்படியால அங்க வீட எங்க அப்பா அம்மாவு வந்து நெலத்துல தா கட்டிருக்காங்க வீடு தனியா தா இருக்றாங்க இருந்தாலு எங்க அண்ணனுக்கு வந்து தனியா இருக்கிறாங்க சித்தப்பா இருக்குறாங்க பெரியப் ப்பா இருக்றாங்க மொத்தமே சேந்து நீங்க சொல்ற மாரிதா ஒரு பத் து குடு டும்பதா இருக்கோ அங்க அதனால எங்க அண்ண பயந்து என்ன பண்டா இப்ப ஒரு எமர் ஜென்சின கூடோ எங்க கூடயாது கிட்டு வர மாரி இருக்கே அதனால அங்கேயே ஒரு வாடக வீடு எடுத்து பரவால்ல பத்தாயிரருபா போன கூட போட்டு நீங்க அங்கேயே இருங்க கொல்லி வேல மட்டு காலில க கொல்லி வேல செய்யிறதுக்கு மட்டு நீங்க போயிட்டு செஞ்சு முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு வந்துருங்க இங்க அங்க வேண்டா அப்படின்னு சொ அங்க தனியா இருக்கறனால அம்மா அப்பாவு தனியா விடுறது து பயமா இருக்கு எங்களுக்கு டக்குன்னு ஒரு எமர்ஜென்சினா வர முடில வெளிய அப்டியே யோசிக்கிறாங்க அப்படிதா எங்க பெரியப்பா எறந்துட்டாரு எங்களுக்கு அதுல இருந்து ரொம்ப கஷ்டோ ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லாம அன்னிக்கி பக்கத்து திலயே இருந்திருந்தாருனா அப்படி வ கிட்டத்தட்ட ஒரு அரமண்நேரோ ஜனி தா அங்கந்து வர்றதுக்கு அந்த ஊர்ல இருந்து தா அந்த ஊருக்கு வரத் துக்கு வந்து ஒரு அரை மண்நேர தா ஆகு இருந்தாலு என்னன்னா டக்குன்னு ஒரு எதுனா ஒரு வண்டியோ இல்ல ஒரு ஆட்டோவோ இல்ல ஒரு காரோ வச்சுட்டு இருக்கணு நம்மளே செல்ஃபா டிரைவ் பண்றதுக்குன்ன வச்சுட்டு இருக்கோ அது இல்லாத பட்சத் இதுல வந்து தனிமைல அவங் என்னப்பா பண்ணுவாங்க அந்த வயசான அவுங்க ஒண்ணும் பண்ண முடியாது இல்லீங்களா அதனால எங்க அண்ண பயந்து ட்டு சென்னையிலெந்து ஐயோ வேணாமா நீங்க இங்கே கூட சொந்த ஊருன்றனால அப்பா வந்து எங்கயுமே வர மாட்டேக்குறாரு எங்கிட்டயே வரதில்ல எங்க அண்ணங்கிட்டயும் போமாட்டுகுறாரு அதனால நெலத்தை விட்டு விட்டு வர முடியல அவுங்கனால
அ அது
அ அங்கயே ஒரு வீடியோ எடுத்துட்டு கொஞ்ச தோ வெளிய ஒரு இதில மாரி எடுத்துட் டு அங்க கொஞ்சம் நல்லா வசதி பக்கத்துலயே எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேந்து நல்லா வசதியா இருக்குது அங்க அதனால இப்ப எங்க அண்ண அங்க விட் ட்டு வச்சிருக்குறாரு
உம்
ஆமாப்பா வயசானவளா அதெல்லா கொஞ்சம் யோசிக்கிறதா இருக்குது என்ன
ஆமா அன்னிக்கு ட்ரே ஒரு ஆறு ஏழு ஃபோன் பண்ணிட்டுருப்பான் அம்மாக்கும் பண்ணன்ன அப் பாக்கும் பண்ணே எடுக்கவே இல்ல டென்ஷன் ஏறிட்ச்சு ஒட்னே என் தங்கச்சிக்கு போனடிச்சி அவ கரெக்டா அந்த டைம் ஃபோன் பண்ணா அவள கேட் டா இல்ல நான் பண்ல அப்படின்னா அப்றம் திருப்பி திருப்பி அடிச்சுட்டே இருந்தேன் இங்க அக்கம் பக்கம் நம்பரும் வாங்கி வெக்கவே இல்ல அதுக்கப்பறம் இப்போ போனத்தை எங்க போயிருந்தீங்க அப்படின்னா பால மரத்துல பழம் பழுத்துரு ச்சு அத ரெண்டு பேரும் வெட்டி வெட்டின் இந்தோம் அப்படின்றாங்க எனக்கு
ஆமாப்பா அதேதான் சம்டைம் ஸ்ல இருபது கால் பண்ணிடுவா டென்ஷன் ஆயிடும் எங்க அக்கா உனக்கு என்னய ஒடனே எனக்கு பண்ணுவா எங்க அப்பா அம்மா எடுத்தாங்களா எடு இல்ல ஒட்னே என் தங்கச்சி பண்ணுவா நானும் பண்ணல காலைலெந்துன்னுவா அ டென்ஷன் ஆயிடும் நைட்டு பத்து மணி வறையு டென்ஷன் ஆயிடும் அதுக் கு மேலைதான் எங்க அம்மா அம்மா இவ்ளோ கால் பண்ணிக்கிறீங்க என்னவுதான் நல்லா சராமாரியா திட்டுவாங்க ஒரு கால் பக்கத்துல எடுத்து ஒரு இது கூட வந்து எட்டி பாக்க மாட்டியா அந்த செல்லு பாக்க மாட்டியா அன்ன பிறகு ஆமாம்மா என்னம்மா பண்றது கொஞ்சம் வேலையா இருந்துட்டோம் இன்னைக்கு காக்கா போட்ட போட் ஆளுங்களை வச்சு சரி அதனால் செல்ல பார்க்க முடியல பார்த்த தான் இது பண்ணிருப்பேன் போண்ணுவாங்க இருந்தாலும் நம்மளுக்கு எவ்வளவு பதட்டம் ஆயிரத்துல்ல ரெண்டு பேருமே எடுக்கலன்னா ஒரு நேரத்து எங்கப்பா சுவிட்ச ஆகிட்டும் எங்க அம்மா அது ரிங்க் போவும் எடுக்க எடுக்க மாட்டாங்க என்னவோ ஆயிடுச்சுடாஎங்க அப்பா ஹாஸ்பிடல் சேத்துருக்காங்க நம்ளுக்கு சொல்ல காணோம் என்னென்னா ஓ தோணும் ஏன்னா உடம்பு சரியாதவங்கள அவங்க அதனால அதெல்லாம் யோசிக்கத ஆமாப் ப்பா என்ன பண்றது இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்தா அப்படிதான் யோசிக்கிற மாதிரி க்குது என்ன பண்றது ம் நா மக்ரூனி செஞ்ச இன்னக்கி நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்ல வந்துச்சு அது கண்டிப்பா நெக்ஸ்ட் கால்ல உங்ளுக்கு சொல்ற எப்டி செஞ்சண்ட்டு மக்ருன்னி சாப்டுவிங்ளா நீங்க மக்ருன்னினா பாஸ்தா ஆமா பாஸ்தால மா டேஸ்ட்டு இந்த முறையு செஞ்சாலு நல்லார்க்கு ரண்டு விதமா செய்லா இத அது கண்டிப்பா நெக் ஸ்ட்டு கால்ல உங்களுக்கு சொல்ற ஓகேங்ளா ம் நன்றி தோழி நீங்களே அழைங்க மறுபடியு நான் இதுலயே காத்துட்ருக்க மறுபடியு அழைங்க நீங்க ம் ம் நன்றி தோழி